வணக்கம் தோழி பேசலாமா ம் பேசலா தோழி
ஆ அந்த வெள்ளை கலர் சொன்னீங்கல்லியா க முகத்துக்கு கட்டுறதுக்கு
ஆ ஆமா ஆமா தோழி
ஆ அது என்ன வெலையில இருக்கூ
ஆ ஸ்கா அது வந்து ரொம்ப கம்மியா வரா தோழி ந வாங்கினப்ப ஆ எருநூத்தி எரநூத்தி சில்றதா நெனைக்கிறே தோழி
ம் ம்
ஆ கைல அந் மாரி ஸ்கார்ப் இருக்கு அது கொஞ்சோ கம்மி ரேட் ல அது நூத்தி சில்ற அங்டு வை
அது நான் வச்சிருக்கேன் ஆமா அது நான் வச்சிருக்கேன் அது நான் ஒரு ஃபைவ் இர்ஸ்ஸா யூஸ் பண்றே எங்க அத டை சில நேரத்துல மறந்துட்றே அதுவே எனக்கு அது வெயில் பட் பட்ட உடனேயே கையெல்லாம் பொறி பொறியா ஒரு அலர் மாரி வந்துடுது
ஆஹ் ஆமா ஆமா வெயிலு ஸ்கின்ன வந்து நம்ம ஆஹ் அ சுருக்க வேற நம்மளுக்கு வந் துருமா சீக்கிரமா அதனால கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உம் அத ஸ்கின் ரொம்ப பாதிக்குமா அந்த வெயில் அந்த யூவி ரேஸ் வந்து ரொம்ப பாதிக்குமா உம்
உம் உம்
உம்
கண்டிப் இப்ப நா அது வந்து வலைத்தளத்துல தேடி வாங்கிருப்பே ஆனா வெயில்ல சுத்தமா போக முடியல என்னது
எது
நீங்க என்ன மாரி வேல பாக்குறீங்க தோழி
வேல இதுதான் பேங்க்தா நிதி நிறுவனம்தா அதுலயே கொஞ் ச மார்க்கெட்டிங் வேலயு இருக்கும் நா வந்து மேலதாரா இருக்கேன்
ஆஹ் உம் நல்லது தோழி
ம் நீங்க ஒருப்ப வேல பாக்குறீங்களா இல்ல வீட்லதா ஹவுஸ் ஒய்ஃபா
அ நா ஹவுஸ் ஒய்ஃப்தா தோழி நான் வீட்லதா இருக்கே நா வந்து லேப் டெக்னீஷியனு நா ஆனா வீட்லதான் இருக்கே வொர்க் பண்ணல எனக்கு பசங்கள பாத் துக்கிறதுக்குலா இங்க ஆள் கெடையாது அதுனால ஆஹ் மாமியார் இரு அ மாமியார் வந்து அவங்க பொண்ணு கூட இருக்கா காங்க
ம்
அ பொண்ணு வந்து அவங்க வீட்லயே இருக்கறதுனால தா நாங்க இங்க தனி குடுத்தனு வந்தாச்சு அதனால பத்தங்கள பாத்துக்கறதுக்கு ஆள் கெடையாது அது அதனால நாங்க நாந்தா பாத்துக்கணு வெளில இப்ப வரைக்கு எனக்கு பெருசா விருப்போ இல்ல
ம் ம் கண்டிப்பா நமக்கு வந் ஒரு சப்போர்ட் இருந்தா தான நம்ம வேற எதாவது ஒரு முயற்சி பண்ணலா
ஆமா இப்ப இருக்குற காலோ அப்டி இருக்கு பொம்பள பிள்ளைங்கள வெட்டுட்டு வெளில கெளம்புறதுங்குறது உம்மா யாரையு நம்பி விடுற மாரி எந் இந்த சூழ்நிலையு இல்ல
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா யாராவது நா ஆ ஊங்க பாப்பா எ